கேக்குது கேக்குது
உம் அப்புறம் டின்னர் இல்ல இல்ல டின்னர்லாம் முடிஞ்சதா இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ் முடிச்சி வச்சிட்டு வரேன்
நான் இப்போதே விளக்கி கழுவி கொஞ்சொண்ட்டு பாத்திரம் கெடந்துச்சி விளக்கி கழுவி
ஓ செரி செரி நான் தான் எல்லோருக்கும் இப்படிலாம் சாப்பாடு குடுத்துட்டு பாத்திரமலாம் தேய்ச்சிட்டு சரி துணி எல்லாம் கொஞ்சம் கால துவச்சு போட்டதெல்லாம் மடிச்சி இப்பதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் உம்
நைட்டு வேலை பார்த்து வச்சாதானு கால இதுல ஸ்கூல் கிச்சடி இல்லாமல் உப்மா
கிச்சேடி இல்லாமல் வெறும் உப்புமா பண்ணிடிங்லா
ஆஹ் எனக்குத்த கித்தரி பட கிடாது அதே உங்க இன்னக்கி அர்ஜென்ட்டா பண்ணணும்ல அது காக பண்ணிட்டே ஏன்னா நாளைக்கு செஞ்சுடுவேன்
செரி செரி இல்ல கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ்சு இதெல்லாம் போடலாம் அப்டி காய் எதுவும் இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்க மட் ம் போ போட்டு கூட பண்ணலாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்டலயு உருள உருளகிழங்கப்ப இலைன்னா வெறும் உர்ல கிழங்கு மட்டும் பண்ணலாம் எப்படி மீதி கேரட் ட் இருந்துச்சுன்னா கேரட்டு பீன்ஸ்சு பட்டாணி உரு உருளக்கிழங்கு நளூமே கொஞ்சம் கொஞ்சம் ஹ நறுக்கி நைஸா நறுக்கி வச்சுக்கணும் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே அது வதங் இருக்கிற அளவுக்கு நைஸா இருக்கணும் காய் எல்லாமே பீன்ஸும் நைஸா இருக்கணும் கேரட் ட்டும் நைஸ்சா இருக்கணும் உருளக்கெழங்கும் தோலெல்லாம் சீவிட்டு பச்சையா நைஸா வெட்டி வச்சுக்கணும் வெட்டி வச்சிட்டு வெங்காயம் தக் களி பச்ச மிளகா பச்ச மிளகா வந்து கொஞ்சம் கார போட்டு மிளகாப்ப பொடி சேர்க்கிறதா இருந்தா பச்ச மிளகாய குரைச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் வெறும் பச்ச மிளகா காரம் மட்டும் போதும்ன்னா பச்ச மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி போட மாட்டாங்க ஒவ்வொருத்தரு மிளகா படி போட்டும் கிச்சடி பண்ணலாம் இல்ல வெறும் வர மிளகா பச்ச மிளகா மட்டும் போட்டு கிச்சடி பண்ணலாம் ஒவ்வொருத்தர் மிளகா மட்டும் போட்டு பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் மிளகா படி போட்டும் பண்ணுவாங்க நாங்க வந்து ஒரு பச்ச மிளகாயும் கொஞ்சம் மிளகா போடியும் போட்டுப்போம் ஒரு பச்ச மிளகா போட்டு மீதி காரத்துக்கு மிளகா ம் பச்ச மிளகா காரத்தவிட மிளகா பொடி காரம் சாப்படுவாங்க அதுக்கு அதுக்கப்பறம் நம்ம ம் அதுக்கப்பறம் அப்பறம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்ட பட்ட இல ரொம்ப மீதியெிலாம் போடக்கூடாது மீதி ஸ்பைஸஸ்லாம் அதில் ஆட் பண்ணக்கூடாது நம்ம பிரியாணி தளிக்கிற மாரி குருமா வைக்கிற மாரிலாம் ஆட் பண்ணக்கூடாது பட்ட பட்ட பட்டயல ஒவ்வொருத்தருக்கு பட்ட இலயும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிராம்பு டேஸ்ட்டு பிடிக்கும் கிராம்பு டேஸ்ட்டு புடிச்சவங்களுக்கு கிராம்பு போடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போடணும் பச்சமிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதங் தக்கணும் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்பறம் கேரட்டு பீன்ஸ்சு காய் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதங்கும் போதே லைட்டா உப்பு போட்டு ஒரு நல்ல இறுக்கமான மூடி ரொம்ப பெரிய மூடியா மூடக்கூடாது அந்த காயோட அமுக்கிற மூடி மாி இருக்கும் கொள்ள அந்த காய்யோட அம்மு க்குற மூடி மூடிய வந்து மூடி வச்சிடணும் காய மட்டும் அப்டியே அமுக்கிற மாரி ஃபுல்லாக மூட ஃபுல்லாக பெரிய மூடிய மூடாமல் அப்போ வந்து அந்த மூடியில தண்ணி வேர்வ விழுகும் பாத்தீங்களா அதுலே வெந்துடும் மூடி வைக்கும் போது எண்ணெய்லியும் அந்த தண்ணியிலமே வெந்துடும்
அதனாலதான் இருக்கமா மூடி கொ சொல்றிங்களா
க்குவாம் மூட போட சொல்றேன் நம்ம காய்க்க தனியா தண்ணி ஊத்த தேவயில்ல இதுல கொஞ்சம் அர வேக்காடு வெந்துருச்சுனா அதுக்கப்பறம் நம்ம கொஞ்சம் கொதிக்கி விட்டுட்டு உப்புமாவ போட்டுலாம் ரவய போட்டுரலாம் நான அதுக்கப்பறம் கொஞ்சம் மொளகா பொடி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுவேன் ஒரு டம்ளர் ரவக்கு மூணு டம்ளர் தண்ணி அந்த மாரி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவேன் உப்பும் சரி பாத்திடுவேன் அது கொதிக்கும் போதே காரமும் உப்பும் பார்த்துருவேன் பாத்துட்டு அப்பறம் நல்லா த நல்லா கொதிக்கணும் காய் வெந்திருக்கான்னு பாத்தணும் ஒரு செவன்டிஃபைவ் பர்சன்டேஜ்ஜாவது காய் வெந்திருக்கணும் ரொம்ப குலய தேவையில்ல ஓரளவுக்கு நல்ல செவன்டிஃபைவ் பர்சன்டேஜ் வெந்து நல்லா தண்ணி மல மலன்னு கொதிச்சிச்சுனா ஹ் கலர் வேணும்னா நீங்க லைட்டா மஞ்ச பொடி போடலாம் நாங்க மிளகா பொடி கலரே போதும்ன்னு விட்டுருவோம் பச்ச மிளகா போட்டா லைட்டா பச்ச மிளகாக்காரம் மட்டும் போட்டா மஞ்சத்தூள் போடணும் இல்ல னா அப்பறம் உப்பு போட்டுட்டு ஹ மிளகா பொடி போட்டா வேணாம் உப்பு போட்டுட்டு ரவைய போட்டு அப்டியே கிண்டி நம்ம நார்மலா எப்டி உப்புமா இறக்குவோம் அந்த மாரி உப்புமா போட்டு இறக்க வேண்டியதான் ம் ம் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் டேஸ் ஸோ இதுக்கு தேங்கா சட்னி வச்ச ச்ச நல்லா இருக்கும்
செரி ஜெனி
தேங்க தேங்க தனி நைட் அதான் நைட் வீட்டில தேங்காய சட்னி இங்க சாப்படுவதற்கு வேணும்
சட்னி இல்லாமே சாப்பட்லாம் ஏன்னா அந்த மசாலல்லாம் போடுறாங்காட்டி நல்லாவே இருக்கும் சட்னி வந்து மஸ்ட் கெடையாது உம் இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்
ஆஹ செர் கண்டிப்பா செய்வோம் நான் அதுக்குதான் உங்களை அப்பவே கேட்டேன்
உம்
அதுக்குள்ள எங்க தம்பி வேற அதுங்க ஆஹ போயிட்டே
செரி
நீங்க என்ன பிரேக் ஃபாஸ்ட் பண்ணிங்க
நான் காலையில வந்து அதான் சாண்ட்விச் பண்ணிணேன் சொன்னேன்ல சாண்ட்விச் பண்ண மதியானம் கீரை சாதம் பண்ணோம் இப்ப வந்து நைட்டுக்கு வந்து சமையல் எதுவும் பண்ணல எங்க நாத்தனார் வீட்ல இருந்து மீன் குழம்பு மீன் வருவலும் வந்து இருக்கு செர் ஆஹ் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி ம் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி நைட்டு ரைஸ் மீன் குழம்பு மீன் வருவல் செஞ்சாகன்ட்டு குழம்பும் வறுவலும் கொடுத்து விட்டாங்க
செரி
செரி நானும் ரைஸ் எனக்கும் என் பையனுக்கும் ரைஸ் வச்சுட்டோம் அவர் மீன் குளம்பெல்லாம் சாப்பிட மாட்டார் மீனலாம் சாப்பிட மாட் மாட்டரு எ ஹஸ்பண்ட்
ஏ சைவமா
சைவோம் இல்ல ஆனா சிக்கன்னு மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க முட் முட்டை சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நண்டு சாப்பிடுவாங்க ஆன மீதி நண்டும் முட்டையும் சாப்பிடுவாங்க மீதி எதுவும் சாப்பிட மாட்டாங்க
தம்பி
தம்பி வந்து சிக்கன் கொழம்பு அந்த மாதிரி ஊற்றிப்பான் ஆனால் சிக்கன் சாப்பிட மாட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி சாப்பிடுவான்
கொழம்பு மட்டும் உத்திக்குவானா
குழம்பு மட்டும் ஊத்திப்ப அது சாப்பிட மாட்டான் அதே மாதிரி பிரியாணி செஞ்சா பிரியாணி ரைஸ் எடுத்துப்பான் அந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டான் பீஸ்ல்லாம் சாப்பிட சாப்ட மாட்டா அவனுக்கு இந்த கொரோனா டைம்ல சிக்கன்லதான் கொரோனா பரவுதுன்னு சொன்னாங்கல்ல
அது சரி அத பாத்துட்டா பாத்துங்க உசர் கருப்பட்டி
உம் அதுல இருந்து விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டான்
ஆஹ்
ஆஹ் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்ட்டா
பரவாயலையே லாஸ்ட் வர தொடாம இருக்கானே
ஆமா எதாவது க நம்ம என்ன ஸ் உன்னால இப்ப கொரானா போய்ரோம் ரொம்ப நாள் ஆச்சி ஆனா சொன்னா கேக் க்க மாட்டேங்கிறான்
ஆஹ்
ஃபேமியும் மீன் வறுவலும் சாப்புடுவான் சரி அதான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் ரைஸ்ல மீன் கொழம்பு ஊத்தி சாப் டோ அவங்க அப்பா பதர ஜுஸ் ஸ்நாக்ஸ் சாப்டாரு ஹெவியா இருக்கு வே வேணா சாப்ட்டுக்கிறேன் தெரில அதனால பல மறு கொடுத்தோம் ரெண்டு வாலைப்பலம் மும் ஒரு மாம்பலமும் சாப் டாங்க போதுண்டாங்க அதனால டின்னர் எதுவும் செய்யில இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக் உம்
சேர் செரி நாளைக்கு பிளான் பண்ணி வச்சிடிகளா அத தான் இப்ப நான் கேக்க வந்தேன் என்னேய கேக்கிறீங்க
இல்ல நாளைக்கு வந்து காலையில இட்லியும் சாம்பாரும் வைக்கலான்ட்டு இருந்தேன் அ இந்த கெஸ்ட் எங்க வீட்டுக்கு வராங்க எங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்தவங்க காலையில எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க சாம்பாரும் வச்சர்லாம் அப்டி நெனச் ஸ்பெஷல் காலைல டிபனுக்கு ஒரு ஸ்பெஷல் செய்ய முடியதுல லஞ்சுக்கு வந்த தான் ஏதாவது செய்ய முடியும் காலையில போய் அவனுக்கு ஸ்கூல் கெலப்புர நேரத்துல போயிட்டு நான் நான்வெஜ் இதுலாம் எதுவும் வாங்க முடியாதுல்ல என் ஹஸ்பண்ட் போய் வாய்ன்ட்டு வரமாட்டங்க அவங்களுக்கு க்கு புடிக்காது நான்வெஜ் கடையில போய் நின்னு பாக்கிறதெல்லாம் புடிக்காது அவங்களுக்கு செரி அப்டி லஞ்ச்சிக்கு வாங்கி செஞ்சுகலான்டு வட மட்டும் போட்டுட்டு இட்லி சாம்பார் வைக்கலான்ட்டுற்று இருக்கேன் உம் மத்தியானத்துக்குத்தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து எதாவது செய்யணு ஆ உளுந்து வட தான் போடணும் அது தான் புடிக் கோம் பருப்பு வடையல்லாம் சாப்பட மாட்டாங்க ஊர் சைட்ல இருக் மோஸ்ட்லி அதான புடிக்கும்
ஆமா
உம்
செரி செரி நான் ரொம்ப நேரம் யோஸ்ச்சுகிட் இருக்கே அப்போ இவங்க அத்தையேல்ல மீனு மீன் குழங்பளா நைட்டு சாப்பிடுவாங்களோ ரொம்ப நெரம் யோசிச்சு இப்பதே யோஸ் திக்கி அவுங்தா இங்கில்லயே ஊர்ல இக்காலோ
ஆமா அவுங்க ஊர்ல இருக்கரவுங்க அவுங்க ஆனா நைட்டு அவுங்க சாதலா சாப்புடுவாங்க நாங்க வீக் லி ஒன்ஸ் சாத வச்சுப்போ நைட் பாஸ்டா சாப்டுவாங்க அவுங்களே எந்த்ரி அவுங்லே சாப்டுவாங்க
ஆஹ் சேரி சேரி சேரி இங்க நார்ம்லா சாப்படதுக்கு சாதம்லா நைட்டு டிபன் மட்டுதே அப்டி குடுத்து பழகிவுட்டுட்டு ஆனா குடுத்தோனா சாப்டுங்க
ஆனா நீங்க வந்து ப பொண்ணுக்கு பையனுக் கு கண்டிப்பா ரைஸ் குடுக்கணு ரைஸ் குடுத்தா தா கொழந்தைங்களுக்கு நல்லது அதுவு நல்லா ரச ஊத்தி அந்த மாரி சாப்பாடு குடுத்தீங்கனா தா கொழந்தைங்களுக்கு வயிறு து வி விரிவடயு சொல்வாங்க
சேரி சேரிங்க சேரிந்த ஒரு நி சேருந்த தம்பிக்கு பால் மட்டும் ஆத்தி கொடுத்துட்டுவரே
ஹ சேரிங்க சேரி உம்